ஹலோ
ஆ சொல்லுத தனு சொல்லு தனஸ்ரீ
ஏன் மோனிசா பேசின் இருக்க சொல்ல கட் பண்றா
அதா இது சுவிட் ஆஃப் ஆயிச்சு அதே கட் ஆய்ச்சு
செரி நேத்து சனி பிரதேச கோயிலுக்கு போனியா
இல்ல நா ஸ்கூல் வீட்ல வரவே லேட் ஆயிச்சு ஆனா அந்த கூட்டற
சனிக்கிழம சீக்கிரமா தானே விடு வாங்க உங்களுக்கு
இல்ல நேத்து லேட்டா விட்டாங்க
நா உனக்காக வெயிட் பண்ணியிருந்தே வருவ வருவன்னு அதுக்கப்பறம் நா மட்டும் போய்ட்டே இதோ எங்க ஊருல இருக்கு சிவன் கோயில்
ஓ ஓ நல்லா பண்ணாங்களா
ஆ ஓகே
யார் பண்ணா
அதெல்லா தெரியாது பட் பண்ணாங்க சாப்பாடு போட்டாங்க
நல்லா இருந்து தா சாப்பாடு
உம்
நா கூட்ரோடு கோவில்ல ஃபுல்லா ஜனமாந்தது
போனியா
இல்ல வரம்போது பாத்த
போ வேன் தான கோவில் தான பெரிய சிவன் இருக்கு அங்க நா போயிருக்க
இல் நா போன்தில்ல அங்க பஸ் ஸ்டாண்ட் அந்தந்தி டைம் ஆய்ச்சுல அதனால போல
சேரி இல்லனா போய்ருப்பியா உங்க வீட்ல எது சொல்ல மாட்டாங்க
போன் பண்ணிட்டு போய்ருப்ப
சேரி
ரெடில்ஸ் ரெடில் சைடு ஒன்னு இருந்தது அதுக்கு போயிருக்கியா
ஆ அதுக்குதா ஸ்கூல்ல இருந்து கூப்டு போனாங்க அங்க அரிசாதா அரிசாத ஸ்கூல்ல நா ஒருக்கல்லா
அந்த கோயில் பக்கத்துலையா
ஆம்மாம்‌மா அங்க கோவிலுக்கு போயிட்டு அப்டியே ஸ்கூலுக்கு போனோ பர்பிள் கலரு ரெஸ்சி
ஆ என்ன கோவில் இருக்கு
பெரிசா இருக்கு சிவன் கோவில்
சிவன் கோவிலா
ஆமா
சே
சிவன் கோவில் கட்டாஜ் அந்த ஸ்கூலு சிவன் கோவில் கேட்ல அந்த ஸ்கூலுக்கு போனோ
ரெண்டு பக்கத்ல பக்கத்ல தா இருக்குமா
ஆம்மா ரெண்டுமே ஒரே இவ் ஒரே ஒருத்தவங்க தா கட்னதா சொல்லியிருந்தாங்க மிஸ்சி
ரெண்டுத்துமே ஒருத்தர் தா மெயின்டென் பண்றாங்ளா
மெய்டென் இல்ல கட்டிட்டு எறந்துட்டாங்க
இப்ப இல்ல
இதுல எறந்துட்டாங்க
இப்ப யாரு பாத்துன்னு இருக்கா
ஸ்கூலோட ஓனர் ஸ்கூல பாத்துக்கிறாங்க கோவிலோட ஓனர் கோவில பாத்துக்காங்க
உங்ள எப்ப கூட்டின் போனாங்க
எங்கள வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கோ கூப்ட்டு போனாங்க
இப்ப நைன்த்லியா
இல்ல எயித்துல கூப்ட்டு போனாங்க எயித்துல
ஓ ச அமிதா காலேஜிலந்து அமிர்தா காலேஜ் போயிற்க்கியா
ம்
எப்போ
செவன்துல கூப்ட்டு போனாங்க ஸ்கூல்ல
கூட்டின்னு போனாங்க இல்ல அவங்க வந்தாங்களா
நாங்களு போயிருக்கோ அவங்களு வந்துருக்காங்க
எப் எப்டி இருந்துது
எப்டிந்துதுன்னா ஒரு பெரிய லு ரூம்மு பெர்சா ஒரு டீவில வந்து அந்த அந்த அம்மாவ பத்தி போட்ருந்தாங்க
ஒரு ஒரு ரூம்லயு ஏ சி யா அவுங்க இருப்
ஒரு இல்ல அவுங்க எறந்துட்டாங்க
ஒரு ஒரு ரூம்லயு ஏ சி யா
ரூமுக்குல்லா கூப்ட்டு போல சும்மா வெளியவே சுத்தி காமிச்ட்டு அந்த ரூம் நாங்க போன ரூம்ல ஏ சி
ஆ
பெரிய டீவில காம்ச்சிருந்தாங்க அவுங்க அம்மாவ அம்மா அம்மான்தா கூப்டுவாங்ளா அவுங்ல
ம் ம் இந்த லீவ்ல எங்க போன
லீவ்ல நா வந்து கோவிலுக்கு போனே எங்க பெரிம்மா வீட்டுக்கு
எந்த கோய் எங்கருக்கு
சோழிங்காஸ்
ஆ அந்த ரெண்டு மல இருக்குமே அதுவா
ஆமா
ஆ
நீ பொய்ருக்யா அப்பதா எல்லா ஊருக்கு போனேங்க மாமா வீட்டுக்கு போனே
ஆ
தாத்தா வீட்டுக்போனே
எந்த ஊர்ல இருக்கு
பிச்சாட்டூர்ல இருக்கு தாத்தா வீடு
ஆ
ம் மாமா வீடு வந்து கோயம்பேட்ல
ம்
நீ எங்னா போனியா
நானா பீச்க்கு
ம்
அம்யூஸ்மெண்ட் பார்க்கு
யார் கூப்ட்டு போனா
வீட்ல
ஃபேம்லியா போனீங்ளா
ஆமா
அது சேரி
ரிலேட்டிவ்ஸ்லா
நாங் கூட ஃபேம்லியா கோயிலுக்கு போனமே திர்த்தணி முருகர் கோவிலுக்கு
திருப்பதிக்கா
திர்தணி
லீவ்லியா
ஆமா
ம்
டியூஸ்டே போனோ ஒர் நாள்
டியூஸ்டேவா
ஆம்மா செவ்வாய்க்கிழம
சேரி சிறுவாபுரிக் போயிருக்கியா
எங்க மம்மி கிட்ட கேட்டிருக்கே பட் கூப்ட்டே போமாட்றாங்க
சேரி போம் போது எனக்கூ சொல் ன்னா
ஓ கே
அ சொல்லு
நம் வெளியே எங்கன்னா போலாமா
வெள்லேவா ஓ வித் நாளைக்கு மண்டே ஸ் கூலுக் போனோ சண்டே எங்கேயாச்சு சொல்லு
நாளக்கி வேணா நெக்ஸ்ட் வீக் தா
அ சன்டே போலா
எங்க போலா பீச் அது மேரி பார்க்
ஆம்
த்யேட்டர்ஸ்
ஏதாச்சு மாலுக் போலா
மால் இப்ப டாடர்ல இன்னா மூவி ஓடுது
இப்பவாஸ் நூறு சாமியோ என்னவோ
ஓஹோ
ம் சன்டே வரிய்யா அப்போ
மாலுக் தானே ஓ கே போலாம் பி ஆர் மாலா
வேற எங்கேயாச்சூ போலா இல்ல அதுக்கே போலா
ம் குயின்ஸ்லான்ட்
ம் போலா அது இன்னொர் நாள் பாத்துக்கலா
ஓ கே
ஆ ம் ஆம் ஆறு தா இது ஆ ஷல்லோ
ம்
சொல்லு
படிச்சிட்டியா
இல்ல எல்தி ர்ந்தே
உங்களுக்கு டெஸ்ட்ல்லா குடுக்க மாட்டாங்க
குடுப்பாங்க எங்களுக்கு வந்து இப்ப ஒரு புரோ க்ராம் மார்த்தான அவ்ளோ குடுக்கறத்த இல்ல
என்னா புரோகிராம்
எதோ ஒரு புரோக்ராம் வருது லீடர்ஸ் இது பண்றது வருது அதனால டெய்லி மார்ச் ஃபஸ்ட்டு கூட்டின் போயறங்க வெயில்ல நிக்க வக்கிறாங்க
பிளாக் ஆயிட்ட தன
அ ஆ
ம்
ம் சு
என்ன பண்ற
நா எல்தி னந்த
ஓ நா போன் போட்டதால்லா டிஸ்டர்ப் ஆயிச்சா
இல்ல எழுதி முச்ட்டே இப்பதா முச்சே
அ ஓகே
சாப்பறதுக்கு போனே
ம்
ஹலோ
ம்
ஹலோ
என்ன
ஆ சொல்லு கேக்குதா
கேக்குது சொல்லு ஒயிட்டா ஆவுரதுக்கு எதுனா சொல்லு பிளாக்கா இருக்க
ம் அதுக்கா
அம்மா நீ என்னா போடுற
நா எதும் போட்ல யூடியூப் பாரு போட்டா கூட எது ரிசல்ட் கெடைக்கல
ஆமா நூறு சொல்ட்டு மஞ்சள் போட்டு எரிஞ்சுதா
அது நான் இப்பல்லா போடுறதுல்ல
ஆ
நீ போடுறியா
நா புரிஞ்சுது இன்னிக்குதா போட்டே அவுரு ஒன் ஓ க்ளாக் அப்டி
லைட்டாதா எரியுது
எனக்கு செம்மயா எரியு மஞ்சள் போட்டா செட்டே ஆவாது
ம்
நாளைக்கு கன்ஃபார்ம் போலாமா
ஈவ்னிங் தானே நா
நக் நக்ஸ்ட்டு வீக் ஆமா ஆமாம்மா ஈவினிங் போலா நெக்ஸ்ட் வீக் வந்து இது மாலுக்கு போலா
ஈவினிங் நா லேட்டா வருவே அப்ப கூட பரவாலியா
ஓகே
செவன் ஓ க்ளாக் தா வருவே
வீட்டுக்கு எத்தன மணிக்கு வருவ
செவனோ ஓ க்ளாக்கு
செவனோ ஓ கிளாக் ஓகே ஓகே
ரெடி ஆயிட்டு இரு நா ரெடி ஆயிட்டு அப்றோ போன் பண்றே நைட்டு போலா
செரி
ம் உங்களுக்கு சாட்டேலா கூட ஸ்கூலுக்கு போவீங்களா
இந்த மந்த் மட்டோ இல்ல நெக்ஸ்ட் மந்த் ஃபுல் சாட்டடே ஒர்க்கிங் டே
எல்லா சாட்டடேவுமா
உம்
உம் இங்க மகாக்கா எங்க எந்த காலேஜு
ஶ்ரீ ராம்
அது எங்க இருக்கு
வேப்பப்பட்டே பின்னவூர் பக்கத்துல்ல
அவங்க நோஜியார்க்கு போறன்னாங்க அது
அவுங்க வந்து வேலைக்கு போறாங்க பார்ட்டன் ஜாப் மாரி
இப்பையு போறாங்களா
இப்பல்லா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த லீவ்ல போனாங்க
உம்
இப்பதா காலேஜ் போனோம்ல டூ டேஸ்க்கு அப்பறோ
என்னைக்கு ஓப்பன்னு
அவங்களுக்கு வந்து டூ அப்ப
அவங்க செரி அவங்க தங்கச்சி
கூல் டுவெல்த்து
எந்த ஸ்கூல்லு
வெள்ளூர் நெனைக்கிறே ஆமா வெள்ளூர்
பேருன அவுங்கள்து
யூவஷ்
உம் கல்பனாக்கா
கல்பனாக்கா காலேஜ் போறாங்களே
என்ன காலேஜு
ஹிந்து காலேஜ்
ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா
செகண்ட் இயர் செகண்ட் இயர்
பூஜாக்கா எந்த காலேஜ் சொன்னாங்க மறந்துட்ட
புசாவா
உம்
இப்ப டுவெல்த் முச்சாங்களே அவங்களா
அவங்கதா
அவங்க ஏதோ நசரான்னாங்க